ஹலோ ஹலோ ஆ ப்ரோ
சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
சாப்டோ ப்ரோ நல்லாஇருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே நீங்க எப்பிடிருக்கீங்க
நல்லாருக்கே
ஆ அ என்ன பண்றீங்க
நால சும்மாதா ப்ரோ இருக்கே
சும்மா தானா
நீங்க
நானு சும்மாதா ப்ரோ
கிரிக்கெட்லா பாப்பீங்ளா ப்ரோ
அ பாப்பே நீங்க பாப்பீங்ளா
அ பாப்ப பாப்போ ப்ரோ
ம் நா நல்லா பாப்பே அப்னா நல்லாதா போச்சு
எந்த டீம் ப்ரோ சப்போட்ரு நீங்க ஆர் சி பி யா
ஆமா
கொஞ்சோ நாள்ளா
சி எஸ் கே வா சேரி சேரி
எதுனால ஆர் சி பி விராட்டுன்றனாலயா
அ விராட்டு அப்றோ நா ஆமா நா பாக்க ஆரம்பிச்சதுலருந்தே விராட் காண்டிதா பாத்தே ம்
அப்டியா
ஆமா நீங்க எதுனால
ப்ப தமிழ்நாடு சி எஸ் கே
ஓ தமிழ்நாடு சி எஸ் கே அப்பிடி சென்டிமெண்டா டோனில்லயா அப்போ
டோனி ஒருத்தருக்காகன்லால்ல நம்ப எடத் த்துக்காக ஆட்றாங்க நம்பளே சப்போட்றா இல்லேனா எப்டி
அப்
எல்லா மேச்சு பாப்பீங்களா ப்ரோ இன்டியா மேச்லா பாப்பீங்களா
எல்லா மேச்சுமே பாப்பே இந்தியா மேச்செல்லாமே பாப்பே முந்தாநாள கூட மழையால போச்சே மேச்சு
இன்னிக்கு எப்படி ஜெயிப்பாங்களா அறிகுறி ஏதாச்சு தெரியிதா தொடர்ச்சியா தோல்வி
பேட்டிங்கில்ல பௌளிங்கில்லே டீமே ஏதோ கொஞ்சோ எல்லா டீமை கம்பேர் பண்ணு போது முன்னாடி இருந்தது கொஞ்சோ வீக்கா இருந்தாப்போல இருக்குல இப்போ
ஆமா ப்ரோ எவ்ளோ ப்ளாஸ் இருக்காங்க இரு
அ ஆனா இங்க எதோ எங்ஸடரிங்க பேர்ல டீம சொதப்பற போல இருக்கு இவிங்க
ஆமா ஆமா ப்ரோ அப்பிடினில்ல இப்ப ரீசன்ட் டா ஐ பி எல வச்சே எடுத்துருக்கலா இவுங்க
அ அந்த ஐ பி எல் வச்சு எடுத்துருக்கலா நெறய ப்ளேயர்ஸ் நல்லா பண்றவங்க இருக்கதான செய்றாங்க இன்னு
இப்போ எல்லா ஓகேதா இப்போ கரண்ட்ல யார் ஃபாம்ல இருக்காங்களோ அவுங்கல எடுத்துருந்தா இன்னு கொஞ்சோ இதுவாருந்துருக்கு புவி டாப்ல இருந்தா போல
ஆமா ஆனா புவியாவது எடுத்துருக்கலா போலருக்கு எனக்கு அது ஒரு இதுவாவே இருந்துச்சு சியாளா எவ்வள அழகா போட்டாரு
இத்தனைக்கு கில்லு என்னதா விமர்சன பண்ணாலு கில்லு ரன் ஸ்கோர்ல செக்ண்ட் எடத்துல இருந்தார் போல புல் கேப்புல ஆயன்ஸ் கேப்புல அவுரையு எடுக்குல
இருந்தாலு ஆமா நல்லா ஓப்பனிங் நல்லாதா பண்ணிட்ருந்தாங்க
ஆ இருந்தாலு நல்ல ஸ்டைக் ரேட்ல ஆடிருந்தாப்புல கில்லு
டா ஆடிட்ருந்தா
ம் சாய் சுதர்ஷன் தா டாப்பு இருந்தாலு ஒரு பால் வேஸ்ட் பண்ணிருந்தா ஸ்டாண்டிங் ஓப்பனிங் ஸ்டாண்டிங்ன்ற போது
ஆமா
சாய் சுதர்சனு ஓடியோடியாவது எடுத்துருக்கலா
ஆமா ஓடியெல்லா எடுக்கல ஓ ஓடியல ஆனா ப்ளேஸில்ல சொல்லுணுன்னா பிளேஸ்ல ஓடியோடி இப்ப இன்னு ஒரு வருஷ வெயிட் பண்ண வேண்டியதா ரெண்டு வருஷ
இவுங்க மைண்ட் செட் என்னனா ஹிட்டாரதா பாக்குறாங்க
அ அதா இப்போ உள்ள காலத்துக்கு ஃபுல்லாவே ஹிட்ரு அதா வைபோ ஸேரியாம்சி
இப்பிவன்சுக்காச்சி ஸ்குவாட்ல இருக்காப்பல ஆனா வாய்ப்பு குடுக்கலையே
ஆ இப்டி இருந்தே இந்த ரெண்டுமே இந்த சீரிஸ்ல ஃபஸ்ட்டு ரெண்டு ஜெயிச்சிருந்தா தேர்டு மேட்ச் எப்பிடியு வாய்ப்பு குடுத்துருப்பாங்க ஆனா ஃபஸ்ட் டு மேட்ச்சு போச்சா
ஆமாமா
ஆமா இன்னோரு டீ
ஒருவேள ஓப்பனிங பாட்னர்ஷிப் தா கொஞ்ச செட்டாவுலையோ ஆனா வேர்ல்டு கப்ல இந்த பாட்னர்ஷிப் தா இருந்தாங்க கொஞ்ச சூட்டப்ளா தா போச்சு
ம் ஆமா கில் பேசாம இது இ ஒரு இவன் சஞ்சு சாம்சன டிராப் பண்ணா ஆனா ஒட்னே பெரிய விமர் சனமாயிரு
ஆமா ஆமா ப்ரோ அவரு ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் லேயே ஒரு மூண் நால் மேட்ச்சு சரியா ஆட்ல அதுக்கப்பற ஃபார்ம்ல வந்து நம்ம ஃபைனல் கிட்ட இத்துனு போனவரே அவரு தா
ஆமா ஆமா எதோ ஒரு ரெண்டு மூணு மேட்ச் சு டவுன் ஆனாலு மூணாவுது மேட்ச்சு நல்லா ஆடுவாரு
கம்பேக் ஸ்டாங்கா குடுத்தாப்புல அவுரு
ஆ
பவுலிங்ல தா எனக்கு தெரிஞ்சு பவுலிங்ல தானன கொஞ்ச வீக் க்கா சொதப்புறாங்கன் நெனக்கிறே
ஏதாது இது மெயின் பவுலர் இருக்க போல இல்ல பத்தீங்களா
ஆமாமா மெயின் பவுலர் யாருமே இல்ல
ம் ம் பும்ரா ஏ கொஞ்ச ஃபாம் அவுட் போல தெரியுது
ப்ரோ பும்ரா ஸ்பாட்ல இல்லியே
ஆமா அது ஒடி ஸ்குவாட்ல இருக்காருல்ல
ஓடி ஸ்குவாட்ல இருக்காரு எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட்டு தராங்கன் நெனக்கிற அவருக்கு
டி ஓ வேல் கப்பு ஓடி வர்றனால ஆ இது டி டுவெண்டில இருந்து ரெஸ்ட்ல வச்சிருக்காங்க ஆமா ஆமா
இப்போ இது வந்து சும்மா சீரிஸ் தான
ஆமா ஓடிக்கு மட்டு இது குடுத்து ட்டு ஆ கீழருந்து ட்ராப் பண்ணி வச்சுருப்பாங்க ஆ புவி எறக்கிருக்கலா புவி ஆனா ஆ ஓ டி வேர்ல்டு கப்புக்கு புவி பும்ரா சாமி நல்லாருக்குல்ல
ம் சரியான ஸ்குவாடு ஒண்ணுமே பண்ண முடியாது பவுலிங் கே ஒண்ணுமே பண்ணமு
பண்ண முடியாது அப்பறோ இவே எ ஸ்பின்ன எறக்கி வேணா வச்சுக்கலா குல்தீப்
ம் குல்தீப் இருக்கா போல
அ பேசாம் வருண் சக்கரவர்த்தி இருக்கா அது அது மட்டு இல்லாம குணால் பாண்டிய வேணா ஆல்ரவுண்ட்ரா போட்ருலா
குனால் பாண்டியலா அந்தளவுக்கு ஐ பி எல வச்சு மைண்ட் செட் ஏனா அவுங்க அந்தளவுக்கு வருவாங்களான்றது டவுட்டு
ஆமா அ இங்க ஏக்கனமே நறைய ஆல்ரவுண்ட்ரு நெறைய பே கீங்களா அவிங்க எதோ மெய்னா பாஸ் பாஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர்தா தேட்றாய்ங்கே
இப்போ நீங்களே ஸ்குவாடு எடுத்துக்கள இப்போ நீங்க வேல்டு கப் ஸ்குவாடே எடுத்துங்க இப்போ ஓடின் வச்சுங்க
ஆமா
விராட்டு ரோகித்து
ரோகித்து நம்பர் த்ரீ வந்து கில்லு ஆமா
விராட் தா நம்பர் த்ரீ எறங்குவாரு
ஆமா நம்பர் த்ரீ வந்து விராட்டு ஓப்பனிங்கு ரோஹித்து கில்லு
ரோகித்து கில்லு நம்பர் த்ரீ விராட்டு நம்பர் ஃபோரு ஸ்ட்டே எஸ்ஸு நம்பர் ஃபைவ் கே எல் ராகுலு
ஆமா விக்கெட் கீப்பரு
ஆ நம்பர் சிக்ஸு யார் எடுத்துக்கலா பாண்டியா செவன்ல கூட வர்லா ஏனா இன்னொரு பேட் ஸ்மேன் யாராச்சு அப்பிடின் ஸ்டாங்கறன் பாத்தா யார் வருவா
ரிஷப்பந்த் வர மாட்டானோ
ரிஷப்பத்து இப்ப எதுலயுமே ஃபாமோ ஃபாம்ல இல்ல ப்ரோ இப்ப அவுரு டெஸ்ட்டு மேச்சுதா ஆமா ஆமா அந்த சிக்ஸ்த்து பிளேஸுன் பாத் தீங்கனா யாரு வருவா போலனா எனக் தெரிஞ்சி ஆல்ரவுண்ட்ரு பணம்பேரு பாண்டியா செவன்த்து அக்ஷர் பட்டேலு ஜடேஜால்லா ஓடியே இல்ல வாய்ப்பில்ல ப்ரோ கஷ்டந்தா அவுரு ரிட்டர்யடு ஆயிட்டாரு அவுரு
ஓடில ரிட்டயர்டா
ஆமா ப்ரோ அவுரு எல்லாத்துலயுமே ரிட்டயர்டு ஆயிட்டாருந்தா நனைக் கிற இண்டர்நேஷனல்ல ஓடியேல்லருக் டெஸ்ட்டுலேல்ல டி டுவெண்ட்டில ரிட்டயர்டு டெஸ்ட்டுல இருக் க்ல ஓவ இருந்தாலு கொஞ்சோ இருப்பாங்கன்றதே கொஞ்சோ டவுட்டு தா
டவுட்டு தா அப்பனா சிக்ஸ்ல பாண்டியா
செவன்த்துல அக்ஷர் பட்டேலு எயித்துல புவனேஸ்வர் குமாரு நைன்த்துல ஷமி டென்த்துல குல்தீப்
குல்தீப் இல்ல அது பும்ரா கரெக்ட்டா இப்ப அப்டியே ஸ்குவாடு அப்டே தரமா இருக்கு
ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ பௌவுலிங் யூனிட்
அ பௌவுலிங்கி மிடில் ஆடர் ஏ சவன் வரைக்கு பேட்டிங் தரமாருக்கு
ஆமா நல்ல பேட்டிங்கு பௌலிங் செரியான பௌவுலிங்கு
ஆமா
இந்த பௌவுலிங் இந்தா எல்லா மேச்சுமே வின் பண்லா
அ எத்த ரெண்டு ஆல்ரவுண்ட்ருக்கு அது போக நாலு மெயின் பௌவுலரு
ம் மெயின் பௌவுலரே நீங்க பேச்ச விடுங்க
அ புவி அந்த பவர்ப்ளேல தவுத்தர்லா
ஏ ஸ்விங்குல்ல ப்போ புங்கா வந்து ஏற்கர்ல இப்ப புவிக்கு சமிக்கு சு
ஸ்விங்கிங் ஆ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆறு ஓவர்லே அவ்ளதா
ஆ கவுத்துருவாங்க விக்கெட்ட எடுத்து தள்ளிடுவாங்க பட்டுன்னு நம்ம கற்பன இப்டி இருக்கு அவுங் மைண்ட செட்டு எடுக்கறவங்க மைண்ட செட்டு எப்டி இருக்குமோ தெர்ல அ ஒருத்தரையே நம்ம கார்னர் பண்ண கூடாது ஆனா கொஞ்சோ ஆனா இது தரமான ஸ்க்குவாடு அப்ப சொல்லுங் சூப்பரா இருக்கு ஆனா நியூ பௌவுலர்ஸ் நியூ பேட்ஸ்மேன் பௌவுலர்ஸ்க்கு வாய்ப்பு வேணு
இந் இந்த ஒரு வர்ஷோ இந்த எனக்கு என்ன எங்க நம்மள பொறுத்தளவு ரெண்டாயித் இருபத்தேழ் வேர்ல்டு கப்புக்கு வீ ஆ
கன்ஃபாம் இதுக்கப்பற ரிட்டையர்மென்ட்தா ரோஹித் சர்மாவு விராட்டு
விராட்டு புவியு ஒரு இந்த வேல்ட் கப் ஆட்னானா ரிட்டையர்டு
ஆமா புவிக்கி வாய்ப்பு தருவாங்கன்றதே நம்ம டவுட்தா
டவுட்டுதா ஆடணுன்னு ஒரு ஆச ஆனா செரியான பௌவுலிங்ல ப்ரோ ஐ பி எல்ல
இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்ன பௌவுலர் இல்லாம ஆப்போசிட்டா எறக்குவாங்க
ஆ அசித் சிராஜி வேற இவ அர்சித் ர இவ மத்தவ யாரு அசித்ரானா பிரிசித் கிருஷ்ணா
அதா சொல்றல அப்டியே ஆப்போசிட்டா எறக்கிடுவாங்க நம்ம சொன்னது இல்லாம
அதா எல்லா இந்த ஒன்றனா பேசுங்க போல அரங்கொரையு பௌவுலர்ஸ் போல ஆ பய்னஞ்சு பேர் ஸ்குவாட்ல இவங்களு வச்சுக்கலா
ஆ வச்சிக்கலா இப்ப ரெண்டு எக்ஸ்ட்ரா ஒரு பேஸ்மன் சேத் வச்சுக்கலாம் ரெண்டு பவுலர் சேத்து வச்சுக் அது ஒண்ணு ஆ சிராஜ்சு அத் அர்ஷத்தீப்சிங் கூட ஓரளவு நல்ல பௌவுலர்தா ப்ரோ அதா இவுங்க ரெண்டு பேரையும் கூட வச்சுக்கலா
ஹர்சித்ராம பிரசித் கிருஷ்ணா கொஞ்ச
நா தேவையில்ல வருண் சக்கரவர்த்தி இருப்ப இருந்தா உன்னு சூப்பராக இருக்கு அவரு கூட
ஆ கூடால ஒரு பௌவுலர் ஸ்பின்னு குல்தீப்கு இதா வச்சுக்கலா
ஆமா ஆமா
குல்தீப்லா நல்ல பௌவுலரு ஐ பி எல்ல ட்ரேடா இல்ல லக்னோவுக்கு போயாச்சுல்ல
அது உன்னு கன்ஃபர்மேஷன் ஆவுலல்ல
இல்ல நியூஸ்ல நா பாத்தே நியூஸ்லே போட்டானே
அப்டியா
ஆமா அவுங்க இந்த பேஜ்லையு போட்ட போல பாத்தேல இது டி சி பேஜ்ல போட்ட போல பாத்தே
ஆனா பேரீங் பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரு வச்சு ஆனா கன்ஃபர்மேஷன் நா உன்னு பாக்கல க
செரி நான் பார்த்தேனானு எனக்கும் ஞாபகம் இல்ல
அட்டிக் பாண்டே எப்படி வந்துருவருன்னு நினைக்கிறீங்களா எங்க டீமுக்கு
அ வாய்ப்பே இல்ல ப்ரோ மும்பை எப்படி விடுவாய்ங்க அவிங்க பேச மட்டும் தான் செய்வாய்ங்க விட மாட்டாங்க
ஏழு டீம் இப்போ வந்து ஆக்க்ஷன்ல எத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது
ஆமா யாலிட்டி மாமா தேக் ஆமா
வாய்ப்பு இருக்குதா இல்லையானு தெரியல ஆனா
நீங்க அப்பனா யார குடுப்பீங்க ரெண்டு பேரு
ரெண்டு பேரு யார குடுப்ப எப்படின்னு கேக்குறீங்களா அதான் கேக்குறாங்களா உங்கள சிவம் டூப் கேக்குறாங்க
ஆ இன்னோண்ணு
பிரேவிஸ்ல்லாம் கேக்கலையே அவங்க
பிரேவிஸ் பிரேவிஸ் எல்லாம் போனா முடிஞ்சு மத்தவ
பவுலர் தான் அண்குல் கம்போஜி கேட்டா போல நினைக்கிறேன்
ஆஹ்ஆஹ்
உங்க ரெண்டு பேர்தான் அது ஒண்ணும் அதான் கன்ஃபார்ம்மேசன் ஆகல ஏன்னா எல்லா டீமே எல்லா டீமே தரத்துக்கு ரெடியா இருக்காங்க இப்ப வந்து ராஜ தன் பாத்தீங்கன்னா ஜெயஸ்வாலே கொடுக்குறேன்னு சொல்றாங்க
ஆமா
ஜெய்ஜீவால குடுத்து பாண்டியா எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க
அப்டின்னா நீங்க சொல்லுங்க இப்படி இந்த ட்ரேட் ஆச்சுன்னா எந்த அஹ ஆஹ் ரோஹித் ஓப்பனிங் பிரவுடா இருக்கும் சூப்
ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால வந்து அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் இப்ப ஏழு டீம் போட்டி போட்டி போடுறாங்க எல்லாருமே கேக்குறாங்க
ஆமா இங்கே துபை வந்து இந்தியால மட்டும் ஆடுற போல இவங்களுக்கு ஒரு பீலிங் இருக்கும்
ஆமா ஃப்ரோ பாருங்களேன் இப்போ சீ்ஸ் கேம் மேட்ச்சுல ஆஹ் டூ ரன்னு சி எஸ் கேல அந்த மரியா ஏதோ ஒரு சில மேட்ச்லாம் வச்சாரு
ஆமா ஏதாவது ஒண்ணு ரெண்டு மேட்ச் அடிக்கிறது இங்க இந்தியா மேட்சனா அது இந்தியா ஜெர்சி போட்டா ஒரு இது எதா இருந்தாலும் செரி பவுலிங்ல பும்மபரா பேட்டிங்ல பியூர் பேட்ஸ்மேன்
அதனால் தான்
உம் அப்டிதான் போட்றாப்பல
என்ன நடக்கும்னு பாக்கலாம்
ஆமா டுவெண்ட்டி செவன் அ இப்படிங்கிறதுக்குல எப்படியும் வந்துரும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த சீரீஸ் முடிஞ்சுரும் இங்கிலாந்து சீரீஸ் இதுக்கப்பறம் என்ன சேத்துகுறது
டான்ஸ் சீரீஸ்ஸுக்கு அப்பறம் யார் கூட ஆடுவாங்க ஆப்கானிஸ்தான் கூட முடிஞ்சிருச்சு ரூம் குள்ள முடிஞ்சிருச்சு இங்லாண்டு பத்து மாசம் ஜனவரியிலதான் ஆஸ்திரேலியா கூட ஆடுறாங்க இல்ல யாரு கூட ஆடுறாங்கன்னு தெரியல ஆஹ் இல்ல ப்ரோ டூ தௌசண்ட டுவெண்டி செவன் ஜனவரியில தான் ஆஸ்திரேலா கூட ஆட்றாங்க சீரீஸ்
அப்பிடியா பா
ஆமா யாரு கூட சவுத் ஆப்பிரிக்கா கூட ஆடுவானாங்களா நியூசிலாந்து் கூட ஆடுவாங்களா தெரியல கரெக்டா
சவுத் ஆப்பிரிக்கா ல்ல நியூசிலாந்து வரு மாட்டு இருக்கு
ம் ம்
ஆமா அப்பறோ அது முடுஞ்சொன்னே இந்த மே ல ஏசியா கப் வருமோ
வே இல்லெயே மே ன்ற ஆத்த வருஷ மே சொல்றீங்களா
ஆமா அடுத்த வர்ஷொ மே ல ஏசியா கப்பு ஆமா எனா ஒ எப்பிடியு ஒரு பெரிய சீரீஸ்க்கு முன்னாடி ஏசியா கப் வரு இல்ல
ஆமா ஃப்ரோ
அதா அப்பன்னா அதெல்லா தெருஞ்சிரு என்ன ஸ்குல் ஆ கால் பண்ணு நா பண்ணாவா
ஆ சேர் பண்ணுங்க
ஆ சேரி ஃப்ரோ கட் ஆக போதா
ம்